ஹலோ வணக்கம்
வணக்கம் தோழி
வணக்கம் தோழா சொல்லுங்க என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்கோ
ஓகே ஓகே
நீங்க என்ன பண்றீங்க
ம் நானும் சும்மாதா இருக்கே
ரொம்போ படிக்காதீங்க மெண்ட்லாய்டுவீங்கோ ரொம்போ பட்ச்சா மெண்ட்லாயிடுவீங்கோ அதா
ரொம்ப லா படிக்கிறது இல்ல தோழா ஏதோ தோணிச்சுனா புக் எடுப்பே படிப்பே சும்மா இருக்காங்க தோழா அதுவும் நா வந்து அய் படிப்பு படிப்ஸ்ல்லா கடையாது இ படிப்ஸ்ல்லா கடையாது தோழா ஐயோ நான்லா வந்து இந்த வாட்டி எனக்கு ரிசல்ட் வந்துச்சு எக்ஸ்பட்டே பண்ல நான் து ஆல் கிளியர் அப்டின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செம்ல ஒரு லெசன் அரியர் போட்டேன் எனக்கு அதுவே வீட்ல ஸ் செமத்திட்டு அது வந்து எனக்கு அரியரே விழுக்கூடாத சப்ஜெக்ட்ல அரியர் விழுந்துச்சு
அப்டியா
நான் வந்து ரீவேல்யூவேஷன் போடுறேன்னு சொல்லி நம் பாருங்க தோழா ரீவேல்யூவேஷன் எனக்கு எப்டி போட்ணும் த ல்ல லைக் ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன் சோ ஃப்ரெண்டுடே கேப்பே அதுல பார்ட் ஏ பார்ட் பி இருக்கு நம்ம பார்ட் ஏ போட்டோம் பார்ட் ஏ த்ரீ ஃபிஃப்டி ருப் பிஸ் வாங்குனாங்க பார்ட்டு பி அங்க ஒன்னு போட சொல்லிருக்காங்க நம்மோப் போடணுமா கேட்டா அவ ஏண்ட என்ன பதில் சொல்றாங்க கேளுங்க பார்டே வந்து நம் ஃபர்ஸ்டே போட்டுட்டோ ஃபர்ஸ்ட் டைம் போடுறவங்க லைக்கு எப்டி சொல்றனா ஃபர்ஸ்ட் போட்டவங்கல்லா வந்து பார்ட்பே போ அவுங்க வந்து பார்ட்பே போட்டா போதுமா அப்டின் சொல்லிட்ட என்கிட்ட நானு சரி நம்பிட்டு இருந்துட்ட லாஸ்ட் அந்த டே பார்ட் பீ டைமிங்ல்லா முடிஞ்சிருச்சு குறிப்பிட்ட டேட் முடிஞ்சதுக்கு அப்றோ ஏன்கிட்ட ஒரு பொண்ணை கேக்கு ரீவெல்யேஷன் பண்ணல்ல கரெக்டா பண்ணியா பார்ட் பி போட்டியானு கேக்குதா நா கேக்கேன் அவ பார் டே மட்டு போட்டா போது சொன்னா நீ ஏ பார்ட் பி போட சொல்ற எனக்கு சத்தியமா புரில என்ன சொல்றீங்க கேட்டா ஐயோ லூஸ் பண்ணாத ரெண்டுமே போட்டாதா உனக்கு ரிவேல்யூட் பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லிட்டா த்ரீ ஃபிப்டி ருபீஸ் லாஸ்ங் கூட இவன்க்கு தென் செகன்ட் செமஸ் டர்ல்ல இருந்து எழுதர கை வலிக்க வலிக்க நாப்பது பேப்பர் ல முப்பது பேப்பர் தாண்டணு அப்டின் சொல்லி எனக்கு அங்க லைக் எப்டி சொல்ல புக்குடுத்தவுடன நா படிக்கக் கூட கெடயாது எந்த லெசனு படிக்கல ஆறு எட்டு லெசன் உண்டு எனக்கு ஒரு புக்கே புக்கயு ஓப்பன் பண்ணி படிக்கல லைக் கண்டன்ட் என்டு கூட எனக்குத் தெரியாது
ம் ம்
எனக்கு இது எழுதியே தீரணு அப்டின்னு சொல்லிட்டு ஒன் வேர்ட்ஸ்ல இருக்கிறத தூக்கி தூக்கி ஒன் வேர்ட்ஸ் வந்து எப்டி கேப்பனா ஒரு பொண்ணு வந்து ஒன் வேர்ட்ஸ் படிச்சிருவா எங்க கிளாஸ்ல நா ரோல் நம்பர் டூ அவ ரோல் நம்பர் நயன் சோ வந்து நாங்க வந்து நா ஃபஸ் எங்கதா இருந்தாலு நா டேன் பண்ணி அவள்ட்ட ஒன் வேர்ட்ஸ கேட்ருவ
ம் ம்
கேட்டு எ பக்கத்துல இருக்க பொண்ணுங்களுக்கெல்லா சொல்லி குடுத்துருவ அந்த ஒன் வேர்ட்ஸ்ல இருக்கிறது இங்க இருக்கு லைக் காலேஜ்ல அப்டிதான இருக்கு ஃபர்ஸ் ட் லெசன்ல உள்ளது கொஸ்டின் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஃபஸ்டாருக்கு அப்டி சு எப்டி அத வெச்சு கத இருந்து கத ஆனா எனக்கு ரிசல்ட் வந்த ஒன்ன ஆ ச்சரியோ என்னண்ணா நா எனக்கு லால லானா என்னனே தெரியாது ஃப ஸ்ட் எனக்கு லா வந்து பிஸ்னஸ் லா லைக் அந்த லால வ ந்து நா வந்து என்னனே தெரியாது அதுல என்ன செக்சன் வரு இது வருமா அதுவருமான்னு கூட எனக்கு தெரியாது இருந்து கத எழுதிருக்கே அதுக்கு பி
ம் ம் இங்க வேற சர்ச்சு வேற விளையாடியது சவுண்ட் வேற வருது
னோ
டைம் பாத்து அடிக்கிது இது வேற டைமிங்கே இல்ல
ஓகே ஓகே
ம் அப்டியே கண்டினியூ பண்ணுங்க இது அப்டிதா அடிச்சுட்டு இருக்கு ஒரு டூ மினிட்ஸ் ம்
அய்யோ ரொம்ப சவுண்ட் கேக்குது
புரில
லைக் ரொம்ப சவுண்டு கேக்குது பின்னாடி சவுண்டு
இந்தா மணி அடிக்குது இங்க சர்ச்ல
கிளரா அடிக்குமா அந்த மணி
புரில
எப்போ டெய்லியு அடிக்குமான்னு கேக்குறே
ஆமா டெய்லியு அடிக்கு
ஓ எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் தானே ஆகுது லைக் நைன்க் அடிப்பாங்க கேட்டிருக் கேள்விப்பட்டுருக்க
இங்க வந்து எல்லாரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சோ கரெக்டா இருக்கனுட்டு
ஓ ஓகே ஓகே இல்ல மேம் நைனுக்கு
மந்தமாயிடுவாங்க எல்லா
ஓ ஓகே ஓகே
ம் இப்ப நீங்க சார்ப்பா வச்சீங்னாதா அந்த டைமுக்கு போக முடி டியாது இதே ஒரு இதுல இது போனீங்னானா ஒரு பத்து நிமிஷோ நம்மளுக்கு கொஞ்சோ இதுவா இருக்கு
நா இங்க வந்து ஃப்ர்ஸ்ட் நாங்க இருந்து வீட்டுல சவுண்ட் கேக்கு லைக் பின்னா னாடி கோவில் சைட்ல பின்னாடி இல்ல கொஞ்சோ இப்ப தள்ளித் தெரு கோவில்லா இருக்கு சோ இந்த சவுண்ட்ல்லா கேக்கு இங்க வந்து எப்டி சொல்ல ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோன்னு ஆயிப் போச்சு தெரியுமா எங்களுக்கு
யா
எக் எப்டி சொல்றது நா ஃபஸ்ட் இருந்த வீட்டுல வந்து லைக் எத்தன மணிக்கு இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் பண்ணா கூட திங்ஸ் கெடச்சிரு லைக் ஆர் சாப்பாடே ஆட்ரு போடுவோ நைட்டு ரெண்டு மணி மூணு மணி தோணிக்கம்போதெல்லா எதாது பண்ணிப்போ பட் இந்த ஏரியா வந்து எப்டி இருக்குன்னா ரொம்ப ஃப்ர்ஸ்ட் இந்த வீட்டொட்டி ரொம்ப தள்ளி இருக்குது எதா எதுவுமே இந்த இன்ஸ்டாமார்ட் இந்த ஏரியாவுக்கு ஓபன் ஆகலயா டென்ஷன் ஆயிட்டு ஏன்னா நா வந்து அன் டைம்ல ஆர்டர் பண்ணி சாப்புடுற ஆளு
ஆ அ அ
அப்ப யோசிச்சுப் பாருங்க நெலைமைய அன் டைம்லதா எல்லா அங்க வே பண்ணுவே நானு உக்காந்துட்டு அன் டைம்ல பண்ணக் கூடிய வேலைையெல்லா எனக் எப்டி புடிச்சு வச்சட்டாங்க பக்கத்துல கட கெடையாது சாக்லேட் வாங்கலானா ஒரு கடை கெடையது அப்போசிட்ல பிரியாணி கட பேன்சி ஸ்டோர் ஆ ஃபோன் சரி பண்ற கட இதவெச் ச்சு நா என்ன பண்ணதுக்கு
ம்
அப்பறோ பஸ்ஸுக்குன்னு சொல்லி போனா பஸு கெடைக்காது மார்னிங் குறிப்பிட்ட டைமுக்குதா வருமா இந்த ஊர்ல அந்த ஊர்ல அப்டி கெடையாது ம் லைக் பி கன்னியாகுமரி பீச் போணுனா லைக் நா இருக்க ஏரியா தாண்டிதா போகணு சோ அங்க வந்து மெயின் ஏ ரியால இருந்து பஸ் போயிட்டே இருக்கு சோ அது மெயின் ஏரியா ரொம்ப மெயின் ஏரியா போயிட்டு போயிட்டு வரணு ஆ நா ஃப்ர்ஸ்ட் வந்து ரொம்ப மெயின் கொஞ்சோ லைக் டவுன் சிட்டி தா சென் மெயின் எடத்துல இருப்பே லைக் எது ஆர்டர் போட்டாலு டென் மினிட்ஸ்தா வந்துரு வீட்டுக்கே வந்துரு இங்க அப்டி இல்ல ஐய்யோ கடுப்பாவுருக்கு
ஏ இங்க அது மாரி எல்லா
ம்
நீங்க காலேஜ்ல இருந்து வர சொல்ல எல்லாத்தையு வ இது பண்ணுங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க
புர்ல
காலேஜ்ல எல்லா வர சொல்லே வாங்கிடுங்க
காலேஜ்லருந்து வரம்போதா ஐயோ காலேஜ்ல இருந்து வரம்போது நா எங்கயு போற ஆள்க இல்ல காலேஜ் விட்டா அப்டி ஸ்ட்ரைட்டா ப ஏன்னா லைக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்கு காலேஜ் முடியு நாங்க வந்து அதுக்கு முன்னாடியே கொஞ்சோ ரெடியாகணு ஏனா வந்து கம்ப்யூடர் கிளாஸ் ஒர்க் ஒன்னு போகு சோ அந்தப் பாதில ட்ராப் பண்ணிட்டு திரும்ப பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட் போறதுனால
டர் கிளாஸ்ல எவ்வளோ உங்களுக்கு
அவளுக்கு சம்திங் செவன் தௌசண்ட் மேகுனு செவன் தௌசண்ட் வாங்கியிருக்காங்க எக்ஸ் எல் படிக்கிறது க்கு இங்க வந்து காலேஜ் பீஸே கம்மி தா எல்லா எடத்துலயு கேட்டா ஒன் லக் டூ லக் சொல்றாங்க எங்குளுக்கு அப்டே தூக்கி வாரி போ ஏனா எங்குளுக்கு வந்து எவ்ளோ தெரிமா ஃபீஸ் வரு ஆ ஒன் இயர் க்கு லைக் ஒரு செமஸ்ட்ருக்கே நாலு அவ்ளோ தா கேப்பாங்க நாலாயித்து ஐநூ இந்தந்த செமஸ்ட்ருக்கு ஃபோர் சம் ஃபைவ் ஹன்ட்ரட் கேட்ருக்காங்க அவ்ள தா
ஆமாம்மா அப்டி தா பேயிட்ணு
ம் இப்ப எங்க அம்மாக்கு நாளைக்கு பர்த்டே சோ வந்து கேக் வாங்கிட்டு வந்தே ஃப்ரெண்டென்டா ஆட்ரு பண்ணி வாங்கி வந்துட்டே ஆனா ஃபிரிஜ்ல இருக்குது எங்க அம்மா பாத்தாங்ளா இல்லயான் தெர்ல
பாத்துரு வாங்க
நா வச்சுட்டு வந்தே ஏனா அது அது என்னன்னா பயோ பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கிட்டு வந்தே ஒன் கேஜி
ம் இப்டிதா ஒரு ஒரு ஆஃப் னவர் முன்னாடி ஒரு அக்கா ஃபோன் பண்ணாங்க அவங்க சொன்னாங்க நேத் து ஏன் ஹஸ்பண்டுக்கு வாங்கிட்டு வந்தம்பா கேக் உருகிடிச்சுப்பா கரண்ட் இல்லாத மு இத்தினிக்கு மூணாறு போயிருக்காங்க அவங்க
ம் பட் காலேஜ்ல வந்து நீங்க காலேஜ் முடிச்சிருப்பீங்கல்ல லைக் வந்து எக்ஸாம்லா எழுதிருப்பீங்க
ம்
வந்து எப்டி பாஸ் ஆயிருப்பீங்க சொல்லுங்க டிப்ஸ் கேப்போ
யே
ஓ நா என் பட் வந்து இப்ப அந்த ஸ் ட லைக் அவங்களோடைய ஸ்டாட்டர்ஜி புரிஞ்சுது எப்டி எழுறா எப்டி பாஸ் பண்றாங்கன்னு ஒன்னுமே இல்ல கத எழுதணு எழுதிட்டே இருக்கணு கத எழு முப்பது பேஜு நாப்பது பேஜா இருந்து எழுதுனா போது பேப்பருக்கு மார்க் தராங்க பேப்பருக்கு மார்க்கு தராங்க போது எனக் ஒன் வெட்ஸ் பத்து கரெக்ட்டாயிரு சிம்பிள் எனக்கு அந்த ரிசல்ட்ட பாத்தோன்னே என்னாலே நம்ம முல்ல நா பாஸ் ஆயிட்டேனா லைக் என்னோட கேங்ல நா என் இன்னொரு பொண்ணு தா அவ அக்கௌண்ட்ஸ் ஃபெயில் ஆனா நா பென்சிபல் மேனேஜ்மெண்ட் ஃபெயில் ஆன அனிபுட்டே அவளு அந்த மாதி ரீ வேல்யூட் பண்ணா பார்ட் பி போலா அந்த து நெனைக்கிறே என்ட ரிசல்ட் வரம்போது ஒருத்தி கேட்டா பாஸ் ஆயிரு நா சொன்னே பாஸானா ஃபெயிலானா என்ன அரியர் எழுதி முடிக்கணு சொல்லிருக்கோ
ம் ம்
தென் நெறைய இப்டி நடக்கு ஜாலியாவு இருக்கு காலி இன்னைக்கு போயி என்ன பண்ணன் தெரிமா காலேஜ்ல மானிங் போயிட்டோ மானிங் போயிட்டோ மார்னிங் மேம் வல்ல த இல்ல இங்கிலீஷ் பீரியட் லைக் அந்த மேம் எப்டி தெரிமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல கரெக்டா பாப்பாங்க லைக் ஹைச் நம்ம வந்து ஹச் சும்மா ஹச்சோடி அப்டின் சொல்னு அப்டி தான மேம் அத வந்து ஹச்ஓடி சொல் நாங்க வந்து லைக் கேட்டாங்க லெட்டர்லந்து எப்டிலா ஃபைன்ட் பண்ணு கே நாங்க ஹேச்சோடின் சொன்னோ அவங்க ப்ரோ நொன் சொல்றாங்க ஹெச் சோடில ஏ இச் எச் ஓடி எச் ஓடி அது சரி ப்ஷர் ஆயாச்சு இங்கிலீஷ்ல குதிக்கிறா குதிமா நீ குதி நாங்க என்ன பண்ண தல விதின் சொல்லி உக்காந்தாச்சு அது போக பாத்தா அவ நேம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா செக்கேன்ட் செமஸ்டர் ஃப்ப ஸ்டார்டிங்லனால எங்களுக்கு தெரியாது சரி அவன் நேமதான ஒழுங்கா சொல்லி முடிச்சிரு ஹே அப்டின்னு அப்டி சொ அவ அத்த வந்து சி சி சிலபிள் பண்ணா எங்கிள்ட்ட ஹேம் லிங்க் ஹேம் லிங்க் எப்டி ஹேம் லிங்குல்ல ஹேம் வேற எதுவும் சொல்ல கூடாது ஹேம்லீங் சொல்லக்கூடாது ஹேம்லீன் நா யாருன்னு கேட்டா ஹோம்லீன் ஐயோ எனக்கு அந் எனக்கு அந்த மேம பாத்தா என்ன சொலன் தெர்ல அதுவும் இல்லாம லெட்டர் எழுத சொன்னாங்க ம் ம் ம் லீவ் லெட்டரு தா சொன்னாங்க லைக் சும்மா ஃபார்மல் லெட்டர் மாரி பண்ண சொன்னாங்க நாங்க எல்லோரும் ஃப்ரம் டூலா போட்டு எழுதி யாச்சு வந்தோ இ வந்துட்டு கரெக்ஷன் பண்ண வந்தா நா என்ன பண்ணலாம் ஒர்ட்டு ஒரு விதோ வந்து தப்பு போட்ருந்தா லைக் அது பேப்பரே கிழுச்சி கிழுச்சி எழுதிட்ருந்தே ஏன்ட்ட வந்து கேட்டா எங்கன்னு கேட்டா மேம் நா எழுதிட்டே டக் டக்குன்னு கிழிட்டே அப்புடி சொல்லி அந்த பேப்பர கன்சி ஆ சரி கன் அப்டி சொல்லி ட்டு வந்து போர்ட்ல வந்து எழுதுனா லைக் பிரின்சிபில்க்கு ஸ்பேல்லிங்க எல் ஈ போட்டா அந்த இத் சொல்வா இந்த வேர்டு யார்ல்லா எழுதுறீங்களோ அவங்கள என்னீங்க லைக் ம் திஸ் வேர்ட் இ்ஸ் கரெக்ட் சோ ஆர் ஸ்டேண்ட் அப்புன் சொன்னா நாங்களு என்னடா இவ என்ன சொல்றா அப்புடின்னு சொல்லிட்டு நானா எழுந்திக்கல என் பத்தி கரெக்டா எழுதிரு ய பிரின்சிபல்ஸ் பலீம் என் பக்கத்துல் ஒருத்தி இருக்கா கரெக்டா எழுதிருக்கா அந்தப் பையத்திய எது நெனப்புளயிருன் தெர்ல டக்குன்னு ஏன்சுட்டா நா கேகே உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்டி இருக்க கரெக்டா இது து எதுக்கு கும்புட்டாங்க இங்க அப்டின்னு சொல்லி உக்கார சொல்லியாச்சு
ம் இ ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா நீங்க
இப்ப செகேண்ட் இயர்
ஆ ஆ
அ எழுப்பி விட்டு பிஃப்டி டைம்ஸ் இம்போசிஷன் போட்டா ப்ரின்சிப்புல் எழுது இங்க நீ டைப் அ சின்ன பிள்ளைங்கள்ல சொல்லுவாங்கல்ல நீ இப்டி அப் இம்பொசிஷன் எழுது அப்புடின்னு சொல்ற மாதி எல்லா இருந்து இம்போசிஷன் எழுதுது எங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியாது இவள பாத்தா அன்ட் இன்னைக்கு அந்த மேம் வரல மார்னிங் சோ ஃப்ரீ எப்புடின்னா நாங்க ஆறு பேரு ஃபர்ஸ்ட் இருந்த க்ளாஸ்ல எங்குளுக்கு அ லைக் நாங்க லாஸ்ட் பெஞ்சல போய் உக்காந்துப்போ அந்த பெஞ்ச் யாருமே வர மாட்டாங்க நாங்க ஆறு பேர்தா கிலாய் கிளாஸ்ல கொஞ்சோ சவுண்ட் போட்றது லைக் ரொம்ப இதா இருப்பே ஆக்டிவா இருப்போ மத்த பொண்ணுங்க இப்டியே காதுங்க சிக்ஸ்டி த்ரீல சிக்ஸ் மெம்பர்ஸ் தா இப்டி இருக்குறோம் பாத்துக்கோங்க அது வேற லைக் இந்த கிளாஸ்ல வந்து கிளாஸ் குட்டியா இருக்கா என்னன்ன உள்ள பெஞ் சுல்லா இல்ல இப்ப எங்களுக்கு பென்ஞ்சு கர்டா கடைக்குல கம்பர்டபிள் கடைக்கில என்ன பண்ணோ உமன்ஸ் பேசிட்டேணும் ரெப்பு வந்து திட்டிட் ஏந்தா